என்னம்மா இன்ன ஒரு பத் து நிமிஷத்துல எனக்கு ஒரு வேல இருக்கு அதனாலதா செரி பேசிருவோமேன் ட்டா அப் அப்புறோ அப்புறோ பேசுவோ அப்புறோ இப்பையு பேசிப்போ ஒரு பத்து நிமிஷோ பேசி
ஆ செரி ஓகே ஓகே நீங்க பண்ணது ரைட் தா நீங்க ஃபேமிலி கேர்ளா இருக்க பண்ணிதா ஆவணு ம்
ஆமாம்மா நா கீழ ஏ மாமியார் வீட்ல வேற இருக்கே
ஆ ஆ
ம் அப்போ அப்போ வந்து அது வந்து உங்களுக்கு நடந்திருக்கு லைஃப்
ஆ நா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேனிசைஸ் பண்ணது அது மட்டுந்தா
ம் ஓகே ஓகே வெரிகுடா அப்பன்னா அப்பன்னா ஃப இது உங்களோட கோல் வந்து அச்சீவ் ஆகணு நீங்க படிச்சு பெரிய ஆளா வரணுன்னு இது பண்ணிடுங்க
ஆ செகண்டு அதுதா வெக்கணு
ம்
படிப்பு வேலைக்கு அப்புறோ ஒரு பொண்ணுக்கு தேவ அது மட்டுந்தா அதுவே எனக்கு கெடைச்சிருச்சு அடுத்தது ரெண்டுமே என்னால முடி கேள் நா கண்டிப்பா ஜெயிச்
கண்டிப்பா அந்த நம்பிக்க வேணு ம் எப்டி நெனைச்சிக்கிட்டே இருப்பீங்களா
வச்சுக்கிட்டே இருக்கறது ஒரு பக்க இருந்தாலு நா நம்பனே ஒரு டைம் நெனைக்கிறது அடி அடிக்கடி கெடையாது எப் ப்ப என்ன நெனைச்சாலு நம்மளுக்குதா அப்டி சொல்ட்டு அதுல வந்து ஸ்டராங்கா இருந்த நா நம்பளுக்கு ஒரு விஷ்யோ என்ன அம்மா நாங்க அத பத்தி துளி கூடோ சப்போஸ் வேணாட்டாங்கனா நம்ப வீட்ல புடிக்கலன்னா அத பத்தி துளி கூடியு யோசிக்கல கண்டிப்பா நம் வீட்ல புடிக்கு நமக்கு புடிச்சிருக்குன்றகான்டு கு அவுங்களுக்கு புடிக்கு அந்த கேரக்டர் எல்லாத் டிசைட் பண்ணுவாங்க ஃபுல்லா நா பாசிட்டிவ் மட்டுந்தா தெரிஞ் ச்ச ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் கூட நானே கிரியேட் பண்ணிக்கல என்ன சுத்தி இருக்கற சொல்லு ஒரு சில அறிகுறி எல்லா சொல்லுவாங்க பாத்தீங்களா லைட் நிக்குது இது நடக்காது அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு அது அவுங்கள பத்தி நெனைச்சாலே பாசிட்டிவ் வைப்பாதா கிரியேட் ஆகுமே எனக்கு
ம் ம்
இப்ப நானே ஒரு கஷ்டத்துல இருக்கேன்னா வச்சுக்கோங்களே என்ன சுத்தி இரு க்குவங்க யாருன்னா அவுங்கள பத்தி பேசி ஒரு நல்ல விஷயத்த சொல்லி அந்த கஷ்டத்தையே மறச்சிருவாங்க எனக்கு
ம் கேக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு நீங்க வந்து அப்ளை பண்ட்டீங்க
ஆ மேனிசஸ்டேஷன்னா என்ன நெனைக்கிறீங்க நீங்க ஃபஸ்ட்டு அத சொல்லுங்க
நம்பிக்கை பாசிட்டிவ் மைண்டு வெறும் பாசிட்டிவ் மைண்டாதா இருக் கணு அதுக்கப்புறோ அந்த அதுலேருந்து வந்து நம்ம நவுந்தரக்கூடாது அதுதா அப்டிங்க அந்த ஸ்டைர்ட் பார்ட்டுதா ஸ்ட்ராங்கு ம் துளளி கூட தவறான எண்ண வந்துரக்கூடாது இல்ல அப்டி அப்டின்னு வந்துரக்கூடாது
ம்
ம் முடியாது இது வந்து பாசிட் நெகட்டிவே கெடையாது வெறு பாசிட்டிவ் ம் அந்தமாரி அது எடையில கூட அந்த இது தோணாதா முடியாது அப்டிங்கிறது கூட
ஆஹ தோணவே இல்லப்பா
அந்த மெரி மைண்ட் செட் வந்தாலு கூட அத வந்து நகத்துவீங்ளா அந்த மைண்ட
புரில
அந்த மரி நெகட்டிவ்வா வந்தா கூட நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிருக்க அந்த காரியோ வந்து எடைல ஒரு நெகட்டிவ் தாட் வந்தா கூட அத வந்து எப்டி வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அப்டின் கே கேக்குறே
நடக்காம இருந்துருக்குன் நெனைக்றீங்ளா
நடக்கு ஆ
ஸ்டகுல் எங்குளுக்குள்ளே அவ்ளோ ஃபைட் வரு எல்லாமே வரு ஆனா நாங்க டிசைட் பண்ணிட்டோ ஸ்டாட்டிங்ளே எனக் நீதா நா உனக்கு நா தானு
ம் நானு ஒங்களுடைய அந்த இ அந்த அந்த இதுக்குன்னு இல்ல வேற வேற ஒரு இதுக்கு நீங்க இன்னு பண்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்ல ஒன்னே ஒன்னு தா ஃபஸ்ட் ட்ரை பண்ணிங்க சக்சஸ் ஆயிடுச்சா
வேற எது நா எது ட்ரை பண்ல
நெக்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ்
ஆமா கண்டிப்பா
ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போ
ஆமா நீங்க ஓன் பிஸ்னஸ் வைக்குணு அதுல மூவிங்கா இருங்க
ஆம்மா ஃபஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லா கத்துட்டு கம்பெனி கிட்ட போய் ஒர்க்லா பாத்துட்டு
ம் அப்டே எம்ப்ளாயிஸா வேல செய்யம் போதே ஒரு டிசைட் பண்ணிணு நம்ப அந்த எடத்துல வருவோ மொதலாளியா அடின்னு
பணோ
அ கண்டிப்பா கண்டிப்பா லேன் வேணு லேர்னிங் வேணுல ஆமா வெறு சும்மா மேனிஃபெஸ்டேஷன் மட்டு பண்ணிட்டு வேற நம்ம எதுமே முயற்சி பண்ணாம ஆ இப்போ வந்து ஒங்க அம்மா கிட்ட பயந்துட்டு பயந்துட்டு நீங்க சொல்லாமருந்தா நீங்க சொன்னதுனால தான இப்போ ஃப்ரீடமாருக் கிங்க அந்த மாரி நீங்க நாலு வருஷோ கழிச்சு கூட சொல்லிருந்துருக்லால
கரெக்ட்டு தா இப்ப சொல்லிட்டுந்தா நம்ளுக்கு வந்து ஸ்டடிஸ்ல எது ஃபோக்கஸ்டா ருப்போ ஒரு வேல முடிஞ்சிதுல இப்ப நம்ப ஃபியூச்சர்ல எதா பண்ணோ வச்சிக்கோயே சண்ட தா போடுவோ தேவ இல்லாம வீட்ல
ஆ கண் ஓ ரிலாக்கஸ்டு மைண்ட்
அவ்ளதா அவங்குளுக்கு பயோ இருக்காதுல இப்பி நா அ ஃபியூச்சர்ல சொல்லாமர்ந்து ஃபோன்ன லா கு குடுக்கு நா பாக்குணு ஃபோன் பண்ணனா இல்ல நா தர மாட்டன்னா உங்ளுக்கு இல்லாத தேவ இல்லாதது யோசனலா வந்துட்டு இருக்கு இப்ப நானே எங்க அம்மா கிட்டந்து ஃபோன் வச்சு ஏ எனக்கெதுக் ஃபோனு உன்ன பத்தி தா எல்லாமே தெரிச்சுச்சு அத வச்சு நா என்ன பண்ண போறேன்னுவாங்க
ஹ்ஹஹ அது சேரி
ஆனா மேனிஃபெஸ்டேஷன்ன நம்பாம மட்டு இருக்காதீங்க அது உண்ம
ஆ அ ஏனா நம்ம வந்து நாங்க ஃபேமிலியா இருக்கர்துனால பல சிந்தனைகள் தோணுது எடைல எடைல ஒரு நெகட்டிவ் தாட் வந்துது
கரெக்டுதா அதுதா நம்புளுக்கு குடுக்குற வந்து சிக்கலே அதெல்லா தாண்டிதா நம்ம ஸ்டாண்டர்டா நிக்கணு ஒரு விஷயத்துக்கு
நீங்க ஸ்டூ ஆஸ் ஏ ஸ்டுடண்டா நீங்க வந்து உங்குளுக்கு மைண்ட செட் வந்து ஃபோக்கஸ்ல வந்து எஜிகேஷன்ல தாருக்கு அந்த ஃபேமிலில அந்த அளவுக்கு இருக்காது ஃபோக்கஸ் அ அப்போ வந்து உங்குளுக்கு அ நறைய இதுருக்கு சக்சஸ் இருக்கு எப்டி அது அந்த நீங்க அட்டென் பண்ண அந்த மேனிபெஸ்டேஷன் வந்து நடக்குது அதுக்கு நெறைய இது இருக்கு எனக்கு வந்து பேமிலிய ரன் பண்றதுனால ஹஸ்ஷோ அப்டிங்கிற மாதி செல சமயோ தோணுது
ரைட்டு தா பீல் வராம இருந்தாதா கஷ்டோ அந்த கஷ்டோ கெ
ஆ அது க்கு தா அதுக்குதா நா நீங்க உங்க உங்க வாயால நா ஃபர்ஸ்ட் பெர்ஸ்சனா கே கேள்விபட்றே அது வந்து இத ஆயிருக்கீங்க அதுல மூலியமா கோல் ஆயிருக்கீங்க நம்ம நெறையா யூ டியூப்ல எல்லா பாக்றோ அதெல்லா ஜஸ்ட் வந்து அவங்க எ எந்த அடிப்படேல சொல்றாங்கங்கற தெரியாதுல்ல
ம் ம்
அதனால ஃபர்ஸ்ட் டைம்மா கேள்விப்படுறேங்க ஒங்கள ஒங்கள்ட்ட யாருக் யாராச்சு இந்த மாரி கேள்விப்பட்ருக்கே இது மாரி பேசிருக்காங்களா மேனிபெஸ்டேஷன் பத்தி
ஆ ஒரே ஒரு பர்சன் ஏ ஃப்ரெண்டு் பேசிருக்காங்க
ஓ
அவள பத்தி டெப்தா பேச மாட்டோ சொல்லுவா மேனிபெஸ்டேஷன்னா இது மாதிரி சூட் ஆவு ஸ்டோரி போடு அடிக்கடி எனக்கு அந்த வேர்டே தெரியாது ஃபர்ஸ்ட்
ஓஹோ
அவுங்க தா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க மேனிபஸ்டேஷன் அப்டின்னா வந்து நம்பிக் கேய ஹாஷிப் வைபோ ஒனக்கு எதனா வேணுன்னா நீ ஸ்டாண்டர்டா நிக்கணு கண்டிப்பா ஒனக் யூனிவர்ஸே அது குடுக்கு அப்டி சொன் சொல்ட்டு சொன்னே சேரி நம்ப ட்ரை பண்ணி பாக்கலா அப்டி சொல்ட்டு யோசிச்சே ட்ரை பண்றதுக்கு நம்பகிட்ட என்னடா இருக்குன்னு யோசிச்சே புரியல ஆ எழுதிருக்கே எழுதி நா அவுங்ககிட்ட குடுத்துருக்கே அத வச்சிக் கோ அப்டீன்னு சொல்லீட்டு
ஓ
சேயா
ஆமா இல்ல செல இது மேனிபெஸ்டேஷன் நடக்கணுன்னா அந்த எழுதுறது மூலியமா இதா கு அப்டிம்பாங்க
ஐ டி ஃபர்ஸ்ட்
ஆ ம் ஹ அந்த மாரி ஏ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நானு இந்த அளவுக்கு டீப்பா பேசல உங்கள்ட்ட தா பேசுறே
அப்டியா
ஆஹ ஏன்னா அவுங்களுக்குதா தெரியுமாங்கிறது தெர்லயே அப்டின்னா என்னன்னு கேட்டாலு கேப்பாங்க
கேட்டுபாருங்களே மேபி யாருக்குனா ஒரு பர்சன்கா தெரிஞ்சிருக்கு
ஆமா ஆமா மேபி நா அது ஃபேமிலியா போனதுனால இப்போ தான ரொம் ப இதா ட்ரெண்டிங்கா இருக்கு ஏதோ ஆ ஆமா நாங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கும் போதுலா அந்த அளவுக்
இப்பதா ரொம்ப பேமஸ் பா எனக்கு தெரியாது நா காலேஜ் ஸ்டார்டிங்லதா நானே அதெல்லா பாத்தே
ஆ அப்பனா பாத்துக்கோங்க நீங்க பிபோர் ஒன் இயர் முன்னாடி சொல்றீங்க தெரிஞ்சிச்சிங்க இப்போ நாங்க கல்யாணோ ஆகி எனக்கு மூணு வயசுல கொழந்தை இருக்குன்னா பாத்துக்கோங்க அப்போல்லா எனக்கு தெரிஞ்சி கரெக்ட் தான
ம் கரெக்ட் தா இருந்துருக்கு இப்ப புதுசா நம்மளுக் பேர் வச்சிட்டாங்க மேனிபெஸ்ட்ன்னு அவ்ளோதா மத் தபடி இருக்ற நம்பிக்க பாசிட்டிவ் வைப் நமக்கு ஒன்னு வேணுன்னா நம்பளுக் அடுத்
இ இது அப்பல்லேந்து இருக்குமா எல்லாமே அப்பலேந்து இருக்கு பு புதுசு புதுசா தோண்றது வந் து ஒரு ஒரு இப்ப வந்து இதா ஆயிடுச்சுல்ல நெட்வொர்க் இதா இருக்குல்ல ஒருத்தெக்குவங்ளுக்கு தெரிஞ்சத வந் இப்போ வந்து எக்ஸிகியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்பெல்லா வந்து சீக்ரெடா வெச்சிருப்பாங்களா இந்த ராஜா அவங்க மாரி உள்ளவங்களுக்கெல்லா இந்த இதெல்லா தெரியு
ம்
அந்த அளவுக்கு மக்கள் பொதுமக்களுக்கு வந்து அது வந்து தெரிவிக்கப்படாது
ம் ம்
சில பேர் கேட்கறாங்க மேனிஸ் ஸ்டேஷன் மூலமா நீங்க வந்து நீங்க அட்டண் பண்ற கோல் வந்து எல்லார் இந்த தேதிக்கு எனக்கு பதில் அந்த அளவுக்கு தெரில நீங்க அட்டண்ட் பண்ற ஒரு அ விஷயத்த இப்ப எல்லாருக்கு பணம் வேணும்னு நெனைக்கிறாங்கன்னா எல்லாரு கோடிசுவர ஆவனுனா அப்ப ஏழைய இந்த ஒலக ஒலகத்தில இருக்க மாட்டாங்களா மேனிபஷ்ட் ஸ்டேஷன்ல வெச்சு எல்லாரு பணக்கார பா பணக்காரங்களா ஆயிறலாமா அப்டின்னு கேக்குறாங்க ஒருத்தரு
கரெக்டு தா கொஸ்டின் வந்து கரெக்டான கேள்விதா மேனிபஸ்டேஷன் என்னா நம்பிக்க பாசிட்டிவ் வைய்பு நீ நம் ஒலகத்துல எத்தன மனுஷங்க வந்து பாசிட்டிவா தா இருக்கோ நெகட்டிவ் வரக்கடாது ஸ்டேன்டடா நிக்கனு அதுவேதா நெனசிட்டு யாரு அவ கால நிக்கறதில்ல இப்ப அத பத்தியோசிப்போ ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் தா அதபத்தி யோசிக்க வேணா அது வாராது நமக்கு இது மாரி சொல்லி நெகட்டிவா யோசிக்கிறாங்க கோடி பேர் இருக்காங்கப்பா ஒரு விஷயோ வேணுனா அடம் பிடிக்கிறவங்க ஸ்டாண்டடா நிக்கறவங்களா ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஒலகத்துல
அ கண்டிப்பா அதுதா
யாரு வந்து இப்ப இருக்கிறவங்களுக்கு யாருக்கு டைம் கெடையாது ஒரு விஷயத்த பத்தி யோச்சிக்கிட்டே இரு த்து டைம் கெடையாது ஒண்ணு இல்லனா அடுத்தது அவ்ளோதா வேலையே இருக்கட்டு இப்ப நமக்கு ரிசைன் ஆயிருச்சுனா வெச்சுக்கோங்களே ஐயோ போயிடுச்சுனு யாரு சொல்லமாட் போயிடுச்சுனா அடுத்த வேல அவ் அவ்ளோதா அது போலதா எல்லாரு யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்ப யாரு இப்ப நிக் எல்லா ஓடிக்கிட்டே இருக்காங்க
ம் ரொம்ப வேகமான உலகமா இருக்கு
ம்
ம் கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த பாசிட்டிவ் மைண்டிங்கிறது இருக்காதுல்ல எல்லாருக்கு எல்லா நம்பிக்கையு இருக்காதுல்ல
ஆமா ஏ ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த சாமின்ற ஒரு கான்செப்ட்டே நம்பிக்க இல்லனுவாங்க சாமி மீன்ஸ் நா இந்துவ மட்டு இது பண்ல ஜீசஸ் அல்லா எல்லாமே தா சொல்றே ஏன்னா எல்லாரு ஒண்ணு சொல்றாங்க நம்பிக்க வாழ்க்க அன்பு பாசோ
அது அவங்க அவங்களுடைய நம்பிக்கை தான
ம் கரெக்ட்டு தா அதுக்குன்னு நம்ப சாமி கடவுள் இல்லன்னு சொல்லிட முடியாதுல்ல
ஆமா அதா நா அததா அந்த என்ன ஏம்மா அந்த மேனிபெஸ்டேஷன்லே இருக்கேமா அ நம்பளுக்கு மேல ஒரு பிரபஞ்சத்தில ஒரு சக்தி இயங்குது அப்பிடின்னு இருக்கு அதுதா கடவுள்
அதுதா சொல்றே நா அவங்க இல்லாம நம்ப இல்லல்ல
அ ஆமா அதுதாமா ஆனா வந்து எந்த கடவுள் எது எது அப்டின்னு ங்கிறது வந்து அவங்கவுங்களோட விருப்பம் அது
நா எக்ஸாம் எழுதும் போது எல்லாமே கூப்டுவே முருகா ஏசப்பா அல்லா எல்லா ல்லாமே தொனாயா இருங்கனு
அது சேரி அந்த மாரி ம் கண்டிப்பா
ஹாய் ஹாய் இப்பதா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸா முடிஞ்சு லீவ் விட் ட்டாங்க பாட்ட மட்டு பாடுது வாய்யா தொரலா
ஈஸியா இருந்துச்சா எக்ஸாம்
அதா ஈசி படிக்கிரேயே ஏப்படி ஈஸியா இருக்கு கஷ்ட தா இன்னு கோர்க்குள்ளையே போல இப்பதிக்கு
ம் ம்
கோர் குள்ள போனாதா தெரியு செகண்ட் இயர்
ஆ.
ம்
பிரா்டிகலா இதுனி இதுலே இதுலே மனிபெஸ்ட் ஸ்டேஷன் வைங்க எனக் எல்லாமே புரியு நா தா அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு மணிபெஸ்டேஷன் பண்ணுங்க
ஆனா லாஜிக்கு உண்ம ஒண்ணு இருக்குல்ல நமக்கே நம்ம இது தெரியு
எந்தளவுக்கு நம்ம தாக்கு புடிப்ப எது எதுக்கெல்லா சரிப்பட்டு வரு எது எதுக்கலா
இது அப்பனா நீங்க மனி அப்பனா நீங்க மனி ஸ்டேஷன்ல வந்து இந்த பாயிண்ட்ல நீங்க வீக்கு படிப்புல வந்து உங்களுக் நெகட்டிவ் தாட் வருது என்னாட்டடி முடியாது நா கொஞ்ச இதுதா
என்னால மு
ஆ ஏ தூயட்டு இது வச்சுக்கோங்க இது பண்ணி பெரிய ஆளா வாங்க படிப்பல உம் நீங்க வருவீங்க இதுல கோல்டு மெடல் லிஸ்